லோ ஹலோ சொல்லுங்க மேடம் காலை வணக்கம் எப்டி இருக்கீங்க
நல்லாருக்குங் மேடம் உங்களுக்கு காலை வணக்கம்
அ காலை வணக்கம் வணக்கம்ங்க அப்ற என்ன இன்னைக்கு ஸ்பெஷல் என்ன சாப்ட்டிங்க
ஆ டிஃபன்தா மேடம் இன்னு செய்யல இப்பதா செஞ்சுகிட்டு இருக்கே
ஓ இன்னு செய்யலலைங்ளா மணி டென் ஓ கிளாக் ஆக போகுது இன்னு சமையல் பண்ல அப்டிங்கறீங்க அப்போ வீட்ல கொழந்தைங்க அந்த மாரி ஸ்கூல் போற டே ஏஜ்லெல்லா இல்லைங்ளா
இல்ல இல்லைங்க பசங்கள்லா காலேஜ் படிக்கிறாங்க
ஓகே ஓகே அதனாலதா ரெஸ்ட்ரிக்ஷன் கெடையாது ம்
ஆமா நா மட்டுந்தா ஆ நா மட்டுந்தா ஆ நா மட்டுந்தா இருக்கே அதனால எப்ப தோ பசிக்குதோ அப்ப சமைச்சு சாப்ட்டுப்ப
ஓ பசிக்கிறப்போ டக்குன்னு சமைக்க முடியாதுல்ல உ மாவுன்னா டக்குன்னு ஊத்திக்கலா
ஆ மாவுருக்கு இப்ப தோச ஊத்திக்குவே சட்னி அரச்சிட்டு அப்டியே தோச ஊத்திக்கிடுவ சொல்லுங்கள் மேடம் நீங்க சாப்ட்டாச்சா
ஆ நாங்கள்லா சாப்ட்டாச்சுங்க சாம்பார் ச
என்ன சாம்பார் சாதமா
ஆமாங்க சாம்பார் அ அப்றோ அவரக்கா பொரியல் ரசோ
ஓகே எல்லா நீங்க செஞ்சீங்ளா
ஆ எல்லா நாங்களே செஞ்சோதாங்
ஆ ஒர்க் பண்றீங்ளா இல்ல வீட்ல இருக்கீங்ளா
நாங்க ஒர்க் பண்றது இல்லைங்க ஹோம் வீட்ல தா இருக்கோங்க ஹோம் மேக்கர் தா கொழந்தைங்க இருக்காங்க ஸ்கூல் படிக்கிறாங்க குட்டி குட்டி கொழந்தைங்களா இருக்காங்க
ஓ அவுங்களுக்கு அனுப்பி உடனுல்ல அப்ப
ஆமா ஸ்கூலுக்கு அம்சொர்னு
ஆ சாம்பார் சாதமே ரெண்டு நேரமு சாப்ட்டுக்குவாங்களா இல்ல
ஆ நைட்டு மட்டுதா டிஃபனுங்க நைட்டு மட்டுதா தோச இட்லி சப்பாத் சே சேமியா இந்த மாரி நைட்டு மட்டுதா டிஃபன் ஐட்டம் காலையில மத்தியானோ எப்பவுமே காலையில சாப்பாடுன்னா மத்தியானமு அதுவே வச்சுக்குவோ
ம் ஆமா அப்புறோ நீங்க தனியா தான இருக்கு தனியா அதெல்லா செய்யணும்ல மாமியா மாமனார் கூட இருக்காங்களா
இல்ல இல்ல அவுங்கள்லா யாரு இல்லைங்க நா மட்டு தா இருக்க வீட்ல சாரு ஒர்க் பண்றாரு‌ அ ஒர்க்குக்கு போயிட்டாரு அ நா மட்டுந்தா வீட்ல இருக்கங் வீட்டு வேலைய முடிச்சுட்டு வரதுக்குள்ளயே த்ரீ தேர்ட்டி அப்படிங்கறப்போ பசங்கல்லா வந்து வாங்க ஸ்கூல்ல இருந்து
ம் சாப்ட்டீங்களா
ப்புற ஆ சாப்ட்டாங்க சாப்ட்டங்க நீங்க இது சாப்ட போறீங்களா
ஆமா ஆமா இல்ல நீங்க இப்ப பாவோ வேல செஞ்சுக்கிட்டு சாப்பட டைம் ஆகு அவங்கள எல்லா அனுப்பிட்டு அதுக்கப்பறோ தா வீட்ல வேற நறைய வேல இருக்குல்ல
ஆமாங்க வீட்ல எல்லா நறைய நறைய வேல இருக்கு ம் ம் அதெல்லா நறைய வேல இருக்குங்க சேரி அப்டே அப்டே பாத்துட்டே அப்டே பண்ணிடலா‌ அப்டிங்கிற மாரிலா இருக்கு வேல எல்லா இருக்கு அப்டியே கண்டினியூ பண்ணிக்கலா ஒன்னு பிரச்சன கடையாது அப்புறோ நீங்க எல்லா என் ன ஃபுட்டு் நல்லா சமைப்பீங்க நான்வெஜுங்களா வெஜிடேரியனுங்களா
நானு எல்லாமே சமைப்பங்க ம் சமைப்ப
அப்டீங்ளா
ம் நாானவெஜ்ஜு சாப்பிடுவோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எல்லாருமே சாப்பு ஓ நீங்க நான்வெஜ் சாப்டுவீங்க தான
அ நாங்க நான்வெஜ் சாப்பட மாட்டங்க வெஜிடேரியன் தா
ஓ அப்பிடியா செரி செரி நறையா பேத்துக்கு புடிக்கிறதுதில்ல நான்வெஜ் நறைய பேத்துக்கு புடிக்கறதுதில்ல
ஆமாங்க இப்ப வர வர நறைய பேத்துக்கு நான்வெஜ்ஜே புடிக்கிறதில்ல அது ஆ சம் வீ விட்டதுனால என்ன சொல்றது அத சாப்பட்ணு அப்பிடிங்கறதான் எண்ணொ வரவே இல்ல
நீங்க ஏற்கனவே சாப்ட்டு விட்டுட்டீங்களா
ஆமா நா ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலலா சாப்புட்ருந்த அதுக்கப்புறம் தா இப்ப ரீசன்ட்டா தா ஒரு டூ இயர்ஸ் த்ரி இயர்ஸ்க்கு மேல ஆய்ட்டு ஃபோர் அண்ட ஹாஃப்
நா என்னாச்சு அவ்ளோ சளிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு என்ன ப்ரச்சன
புடிக்கல புடிக்கல என்ன சொல்றது அந்த கவுச்சி வாட அந்த கொஞ்சோ கொஞ்சோ லைட்டா அப்டியே வேண்டா வேண்டா அப்டின்னு கொஞ்சோ கொஞ்சோ விட் நா ஆரம்பத்துலயே சாப்பட மாட்ட ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும்போதெல்லா சாப்படவே மாட்ட அ என்ன சொல்றது அம்மா கம்பள் பண்ணி ஊட் ஊட்டி உடுவாங்க ஒரு வாய் ரெண்டு வாய் அப்டின்னு சொல்லி அந்த கவுச்சி வாசமே புடிக்கா டாவு அப்பறோ ஒண்ணு ரெண்டு சாப்புடுவே து அப்பவேய் அப்ப அப்டியே கொஞ்சோ கல்யாணொம் ஆனதுக்கப்பறோ கொஞ்சோ சாப்டே அப்பறோ மடி விட்டுட்டெய் பழைய படி
சேரி சார் சாப்பட மாட்டாங்களா அவருக்காது
ஆ அவுங்களுக்கெல்லா செஞ்சி தாரேனுங்க சார் சாப்டுவாரு அவுங்களுக்கெல்லா சமைச்சி குடுப்பே கொழந்தைங்க சாப்டுவாங்க
ஆ ஓகே ஓகே அதா அதா ஒரு சில பேரு ஆசி அசைவோ மட்டுமே சாப்புடுவங்க விரும்பி சைவோ பிடிக்க புடிக்காது
எங்க அசைவோ சாப்புட்னோ அப்டின்னா டெய்லியுமாே அசைவம் சமை சமைக்க முடியுங்ளா சலிக்காம சாப்ட முடியுது பாருங்க அசைவோ அப்டி சாப்புட்றாங்க
புரியல சனிக்கெழம சாப்ட கூடாதுங்ளா அசைவோ
இல்லைங்கா டெய்லிமே சாப்புட முடியுதுங்ளா அசைவோ வந்து டெய்லிமே சாப்புட்லாம்
ஆ நறைய பேரு விரும்புறாங்களே அத அசைவோ தா இப்ப பிரியர்களா இருக்குறாங்க டெய்லியுமே சாப்புடுவாங்க ம்
அப்பல்லா நாங்க ஒரு நாளைக்கு காலையில மத்தியானோ சமை சாப்புட்றதுக் க்கே வந்து கஷ்டப்படுவோ நைட்டு வந்து அதுவேவா அப்டின்னுங்கிற மாரி
அதா அதா இல்ல நா ஒன் மேக்சிமோ எல்லா வீட்லயுமே ஞாயித்திக்கெழம மட்டும்தா அசை அசைவம் செய்வாங்
ஆ ஆமா மேக்சிமம் மேக்சிமம் ஞாயித்திகெழம கண்டிப்பா அசைவோ இருக்கோ இல்லனா தேர்ஸ்டே இந்த மாரி செய்வாங்க ம் கண்டிப்பா சண்டே வந்து எல்லாரோ லீவு அதனால எல்லாரோ சாப்புடுவாங்க
ம் மீன் கூடோ உங்களுக்கு புடிக்காது
அதெல்லா எல்லா புடிக்காம சாப்ட மாட்டாங்க
அதா அதா நல்லத்தாங்க அது நல்லத்தா சொல்றாங்க ஒரு சில பேர் அசைவோ சாப்டே ஆகணும்லா இல்ல ஆனா அதுலதா நறையா வெஜிடபிள்ஸில இருக்குற சத்து அதுல இருக்குதுங்கறாங்க டாக் டர்ஸ் தா தெரியு அது சாப்டா நல்லதா கெடுதலா ஒன்னிமே தெரிய மாட்டேங்கிது நம்ம வந்து பசிக்காக எல்லாமே சாப்புட்றோ எது நம் நம்ம ஒடம்புக்கு நல்லதுன்னு தெரியலையே அது ஆராய்ச்சி பண்றவங்களுக்கு தா தெரியோ இல்லைங்களா ஆனா ஒரு சில டாக்டர் அசைவமும் சாப்புட்லான்னு தா சொல்றாங்க
இதும் அசைவோ சாப்புட்லா அப்டின்னு சொல்றாங்க மட் டன் வந்து அதிகமா எடுத்துக்க கூடாது அந்த கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க
ஆனா மட்டன் தானே நல்லது மட்டன் வந்து ஆடு வந்து புல்லு தானே மேய்யிது நறைய தலைய தானே சாப்புடுது ஆடு அது மூலிகை சாப்புடும் போது அது நமக்கு நல்லத் தானே சிக்கன் வந்து ஊசி போறாங்க இல்லைங்க ஊசி போட்டுதானே பெருசாக்குறாங்க
கண்டதையு சாப்புடுது என்ன சொல்றது அது சொல்ற அப்ப சொல்றதுக்கே கஷ்டமா இருக்குங் ஆ அது வந்து ரொம்ப கவுச்சி வாசோ அடிக்கோ
ஆடுங்ளா
இல்லைங்க சிக்கன்
ஆ ஆ
ஆடு அந்த மாரி இருக்காது ஸ்மெல் அடிக்காதுங்க நல்லாதா இருக்கோ
அது தாங்க ஆடு வந்து மேக்சிமம் பில்லு தாங்க சாப்புடுது வேற எதுவுமே சாப்டாதே கழிநிறு இந்த மாரி கா புடிக்கோ ஆ புல்லு சாப்டோ எனக்குல்லா ஆட்கறிதா ரொம்ப புடிக்கோ அதே மாரி கோழிக்கறிய அதிகை விரும்புறதுல்ல ஏன்னா அது நேறைய ஊசி போட்றாங்க அது அதுக்கு மிச்சோ சக்க மாரி தாங்க இருக்கு ஆது என்ன டேஸ்ட் இருக்கு நெறைய பேரு அததா விரும்பறாங்க
ம் ஆமாங்க நெறைய்யா பேரு நா பாத்திருக்கே இன்னிகி என்னச் சமையல் என்ன பண்ணிருக்கீங்க அப்டின்னா அந்த மாரிதா சிக்கன் அப்டின்தா சொல்லுவாங்க
அப்டியே வருத்தம்னா நல்லா இருக்குங்க அந்த பேப்பர் ஃப்ரே அந்த மாரிப் பண்ணா மெளகா கிள்ளி போட்டு பா பள்ளிப்பாளையோ அந்த மாரி சிக்கன்லாம் பண்றாங்ளா அது நல்லா டேஸ்ட்டா இருக்கு நீங்க வந்து சிக்கன வந்து கொழம்பு வெச்சு பாத்தீங்கனா அந்த டேஸ்ட்டு கறில டேஸ்ட்டே இருக்காது அந்த மாரி சாப்ட்டு சாப்ட்டு நெறைய பேத்துக் புடிச்சிகிச்சி
அந்த சிக்கன் வந்து கிரேவியாட்டப் பண்ணி நல் நல்லா ஸ்பைசியா சாப்டுவாங்க அது நல்லாக்கு ஆனா சிக்கன்ல வந்து கொழம்பு வெச்சா சப்பையாருக்கு ஒன்னும் மே என்னு வாய்க்கே பிடிக்காதது அதுல ஒன்னுமே இல்லை
ஆமா நெறைய பேரு சிக்கன வறுத்து சாப்ட்டு சாப் டேஸ்ட் நல்லா ஒட்டிகிச்சி அதனால சிக்கன் சிக்கன்னு அதையே சாப்பர்றாங்க அதுவு ச ம் மட்டன்லியே வறுத்தம் நல்லாருக்குங்க
அ எஃகு வந்து நல்லது ஒடம்புக்கு எஃகு எடுத்துக்லாங் டெய்லியுமா ஒரு எஃகு எடுத்துக்லா ஆ அதுல வந் அ எஃகு வேணா சாப்டுவாய்ங்
எப்டி சொல்றீங்க எஃகு நல்லதுன்ட்டு
இல்லிங்க அதுல வந்து என்ன சொல்லது விட்டமின்ஸு இருக்கு அதுல எஃக்குல
ம் ம்
எஃகு எடுத்துகிறது நல்லது எஃகு சுண்டலு பச்சப்பயிறு அ இந்த மாரி எடுத்துகிட்டீங்கன்னா கீர ம் எல்லா வகையான கீர எடுத்துக்கலாங் கீர நல்லது நார்ச்சத்து அதிகோ கீர நல்லது ஆனா வந்து அதிகமா கீரயெல்லா எடுத்து விரும்ப மாட்டாங்க யாருமே அதிகமா மோஸ்ட்லி வந்து என்னச் சொல்லோனா இந்த நான்வெஜ்ஜூ சாம்பார் சாதோ இந்தக் கொழந்தைங்களப் பாத்தீங்கனா வீட்ல இருந்தா சாம்பார் சாதந்தா கேக்றாங்க ஸ்கூலுக்கே கொண்டு போனா குட்டியா ஒருக்கு பாக்ஸ்ல குடுத்தனுப்பனா காய் எல்லா அப்டியே குடுத்தனுப்னா ரிட்டர்ன் வீட்டுக் வந்துருதுங்
சாம்பார் சாதத்ல நெறைய காய் போட்ருவீங்ளா
அதனால நா என்ன பண்ணுவோனா சாம்பார் சாதத்லியேப் போட்டு மிக்ஸ் பண்ணி சாம்பாரியு சாப்பாடியு மிக்ஸ் பண்ணி குடுத்தன்ப்பிருவங்வ ந டிப் பண்ல அப்டியே ஸ்பூன்ல எடுத்து எடுத்து சாப்பிற மாரி தனியாக் காயிதா இப்பதாங் குட்டி குட்டி பசங்க பெரியவ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டடு படிக்கிறா
ஓ அவுங்கிளுக் சாப்பட வெக்கிறது ரொம்ப கஷ்டங்க அவுங்ளுக்லா காய்கறியிலா சாப்ட வெக்கிறது கஷ்டோ ஒரு சில கொழந்தைங்க காய்கறி சாப்
சாப்பறதெல்ல ச காய்கள சாப்பறதெல்ல நா இது ஆனாலு என்னப் பண்ணுவன்னா காயு சாப்பாடும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கரண்டில அ மிக்ஸ் பண்ணி பா டிஃப் ஃபன்லப் போட்டு குடுத்துருவே அப்ப மத்தியானப் பசிக்கு சாப்ட்டுதானா ஆகணு சாப்ட்டு வந்துருவாங்க ஆனா வீட்லருந்தா சாப்படவே மாட்டாங்க ஒரே வாய் குடுத்தாலும் மாட்டாங்க
கடேய் நீங்க எஃக்கு பாயில் பண்ணி அப்டியே குடுத்துருங்க ஒன்னு எடுத்து சாப்டுட்டு உருளக்கெழங்கு அந்த மாரி
ஆமாங்க அந்த மாரி அ அந்த மாரி பாயில் பண்ணி குடுத்தா சாப்டுவே அ எஃக்கு ரோஸ்ட்டு இந்த மாரி போட்டு குடுத்தா கொஞ் சாப்டுவாங்க தோ அவுங்குளுக்குப் புடிச்சதே அதிகமா இந்த தோச அ அ பூரி அ சாம்பாரு இந்த மாரிதா அது இட்லியே புடிக்காது பசங்களுக்கு இந்த பசங்க இட்லியே சாப்பட்றதில்லை
இப்ப பூரிலியே பாத்தீங்ன்னா ஸ்டஃப்பிங் வெச்சு அப்டியே பூரி மாரி போட்டு குடுக்கறாங்க அப்டியே பசங்க சாப்பட்ற மார் நெறைய யூடியூப்லல்லா பாக்கறீங்ளா இல்லயா உள்ள இந்த உருளக்கெழங்கு, காய்கறில்லா வெச்சு அப்டியே பண்ணி பூரி மாரி போட்டு குடுத்தட்றாங்க இல்லாட்டி சப்பாத்தி மாரி போட்டு குடுக்கறாங்க அந்த மாரி குடு த்திருங்க இல்லனே
ஆமாங்க ஆமாங்க அந்த மாரி குடுத்தா சாப்ட்டு வந்துருவாங்க ம் அந்த மாரி சப் சப்பாத்தி பூரிய எல்லா சாப்புட்டுக்கிறாங்க மத்தபடி இந்த இட்லி அ வெஜிடபிள்ஸூ அ கீர வகைகள் இந்த மாரி எல்லா சாப்புறது இந்த சுண்டலு தேனுவ சென்னா மசாலா அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஒயிட் சன்னா பிளாக் சன்னா அப்டினு சொல்லுவாங்க கருப்பு சுண்டல் வெல்ல சுண்டல் அப்டினு சொல்லுவாங்க அந்த மாரில்லா குத்தா எதுவுமே சாப்புற்றது கடையாது
ம்
அப்தியமா ஏன்னா ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் எல்லா வந்து அ அம் ஃப்ரூட்ஸ் இல்லனா நட்ஸ் இந்த மாரி சுண்டல் இந்த மாரிதா குடுத்த அனுப்பனு
உ
க்கு இந்த மாரி கா சிப்ஸ்ஸு கார ஐட்டம்ஸ்ல்லா குடுத்தனுப்ப கூடாது
இப்ப ரூல்ஸ் அந்த மாரி சொல்லியிருக்காங்க அது நல்லா பழக்கந்தாங்க இது நல்ல பழக்கந்தா நீங்க நெனைக்கிறீங்ளா முறுக்கு இதெல்லா நல்லதுன் நெனைக்கிறீங்ளா அது சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சோ ம் ஹூம் கொஞ்சொ டேஸ்டுகாக சாப்பட்லா ஆசையா இருந்தா அவ்ளதா அது ஹெல்த்திக்கில்லா பயங்கர இதுதா அதே ஃபுல்லா சாப்ட்டா நமக்கு ப்ரெஷர் அதிகமாயிரு வயசானவங்களா அத சாப்ட்டாங்ன்னா
ம் ம் ம் ஆமாங்க ஆமாங் ஆனா என்ன பண்றது பசங்க இப்ப வந்து என்ன பண்றாங்கனா மாதுளம்பழோ ஆப்பிள் குடுத்து அனுப்புறோ ஆ குடுத்துனுப்புனா சாப்ட மாட்டேங்கிறாங்க என்னமா மாதுள பழ குடுத்தனுப்புற டெய்லியுமே இதுத்தா குடுப்பியா நல்லாவே இல்ல சாப்பிடவே முடிய இல்ல வேண்டா காலை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி பாத்துக்குவாங்க இது வேண்டா எனக்கு ஜிப்ஸ் இந்த மாரி ஏதோ நாளைக்கு போட்டு குடுத்தா தப்புனு முடிசிட்டு வந்துருவாங்க
இல்லாட்டி நீங்க என்ன பண்ணுங்க ஃப்ரூட்ஸ் எல்லா போட்டு ஜூஸா அடுச்சு குடுத்துருங்க ஒரு டம்மால அவ்ங்க சாப்பட மாட்டாங்க அதனால ஜூசா அடிச்சி குடுத்திங்கன்னா குடிச்சிடுவாங்க டக்குனு ஓரு டம்ளராது அது ஃபுல்லிங்கா எல்லா ஜு எல்லா நெறைய பழத்த எல்லா போட்டு கூட அப்டியே அடிச்சுக்குறாங்களே சாப்டாத பசங்களுக்கு அந்த மாரி தா பண்ணணு
ஆமாங் ஆமாங்க ஆ கால் முடிய போது ஓகேங்க தேங்க்யூங்க
ஓகே மேடம்
ஓகே மேடம் ஓகே நெக்ஸ்ட் கால்ல பாக்லாங்க நெக்ஸ்ட் நீங்க ஓகே மேடம் ஓகே மேடம் தேங்க்யூ தேங்க்யூ க்யூம் நன்றி இன்னொரு கால்ல பாக்கலாங்
ஆ ஓகே மேம்